ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ எனக் கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கு நல்லாவே கேக்குதுங்க
ம் சொல்லுங்க என்ன பண்றீங்க
நானாங்க மிஷின்ல லிக்விட் ஊத்துறங்க
மிஷின் ஓ வாஷிங் மிஷின்லியா
ஆமாங்க ஆமாங்க
மழ வருது துணி துவைக்கிறீங்களா நீங்க
எங்க வீட்ல ஊற வஸ்ட்டாங்க
ஓ அதனால
ம் இதுல வேற நா வேற தலைக்கு வேற குளிக்கணுங்க அதுதா எப்டி குளிக்
ஐயோ நானு தாங்க குளிக்கணு இன்னு குளிக்கலங்க சுட தண்ணி வச்சுதா மண்டையில ஊத்துணு
ம்
என்னோட ஹோர் வேற ரொம்ப ஃப்ரிஸியா டேமேஜா வேர இருக்குதுங்க
எனக்கு அப்படிதாங்க ஆவுது
எனக்கு சுத்தமாங்க எனக்கு ரொம்ப ரஃப் ஆவுது
ம்
ரொம்ப என் ஹேரே நல்லால புரில
சீரம் யூஸ் பண்றீங்ளா
இல்லையே
சீரம் யூஸ் பண்ணுங்க ஹேர்க்கு
சீரம் யூஸ் பண்ணா நல்லாயிடுமா ஆ
ஆமா ஃப்ரீஸிநஸ் கொறையு
ஓ
ம்
எனக்கு நா ஃபஸ்ட்டு ஷாம்பு யூஸ் பண்ணியிருந்தேங்க அப்றோ சீகக்காய் அந்த பவுடர் இருக்குல்ல
ஆமா
அது யூஸ் பண்ணங்க அப்றோ அது இல்லன்ட்டு ஒரு குட்டி பையன கடைக்கு அம்ச்சோ ஷாம்பூ வாயின் வன்ட்டா அந்த சீகக்காவே ஷாம்பூவா இருக்கு தெரியுமா
ஓ ஆ
ஆ அது வாங்கின் வன்ட்டான் அதுக்கொன்னு அது ஒரு ரெண்டு வாரோ போட்டே திரும்பி சீயக்காயே போடுறன்னா அதனால மாத்தி மாத்தி போர்றதுனால இதுவாவுது ம் அது வேற ரொம்ப ரஃபா ஆவுதுல்ல
ம் இதுக்கப்றோ ஒரே ஷாம்ப யூஸ் பண்றத பாருங்க
ஆ ங்க ஷாம்பு போட்டா வேற பேன் வேற புடிக்குது
அப்டியாங்க
இந்த அந்த கார்த்திகா அந்த ஷாம்பூ இருக்குல சீயக்காலே ஷாம்பூ இருக்கு நா மாத்தி போட்டே சொன்னனே அதுல எனக்கு பேன் புடிக்குதுங்க அது ஸ்மெல்லு ரொம்ப இதுவா இருக்கறதுனால ஹெவியா
புரியுதுங்க எனக்கு ஏனே தெர்லங்க நா கார்த்திகால வெங்காயோ ஷாம் போடுவே
ஓ அந்த ஒயிட் கலரா
கலர் ஆ
ம் நா வந்து இந்த நார்மலா சீ சி இதுவே வாங்குனே அதுலதா இதுவாகுது
ம் எனக்கு எப்ப எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பேனா இருந்துதுங்க டில இப்பல்லா எங்க போச்சுன்னே தெர்ல அதுங்ளா
ம் ஹும்
சுத்தமா இல்ல எனக்கு
திடீர்னு தாங்க அந்த அந்த ஷாம்பூ எனக் பேனே இருக்காது மண்டைல அந்த கு அந்த ஷாம்புனால
ம்
அந்த போட்ட ஒருமாதா அப்டே குட்டி குட்டியா அந்த பேன் இல்ல அது ஒரு மாரி குட்டி குட்டி டாட் டாட்டா இருக்குல்ல
ஆ ஆ ஆ தெரியு
அப்பதா பொறக்குமே பேனே அந்த மாரி இருந்துச்சு குட்டி குட்டி பேனு
ம்
இன்னைக்கு என்ன நெலமைல வர போதோ நா வேற ஒரு நால் நாளா எண்ண தேய்ச்சின் வேற இருக்கே மண்டைல எப்டி இன்னைக்கு மண்ட குளிச்சிட்ட அப்றோ இருக்க போதுன் தெர்ல
நல்லா தா இருக்குங்க
ம் நாளைக்கு வேற இதுக்கு வேற போனுங்கக்கா இல்ல இன்னைக்கு போனு
ஆமா சர்வீஸ்ருக்கு
ம்
நாளைக்கு வேற திரு விருந்து
ஆமாங்க
ம்
உங்க பிரதர் நாளைக்குதா காம்பிடிஷன் போறாங்களா
ஆ அது ஆகஸ்ட்டுன் சொன்ன மாரி இருக்கு
ஓ ஜூலை எண்டுன் நெனைக்குறே நானு ஜூலை எண்டுன்னு நெனைக்குறே
ஓ
நீங்க கேளுங்க உங்க பிரதர்கிட்ட அப்டின்னா நம்ப எப்ப அந்த இதுவுக்கு வேற போனுல
ஆமா உங்குளுக்கு உங்குளுக்கு எப்ப காம்ப் டிஷன் இல் ஆமாங்க ஜூலை எண்டு தா நெனைக்கிறேங்க
ம்
ம்
எல்லாரு ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து வெளாடினுருக்காங்கங்க
நீங்க வரீங்ளானு கேக்குறாங்க அவுங்க அதா அவுங்க போறாங்கல்ல காம்படிஷனுக்கு அதுக்கு
ஏங்க நா இதுவ்க்கே வர்ல நா எப்டி அதுக்கு வருவே சொல்லுங்க
அவுங்க என்னது அவுங்கதா இதுகி யூத்துலயே இல்லயே அப்ப எப்டி வருவாங்க சொல்லுங்க வாய மூடின் சும்மாருக்காங்க
எனக்கு வரலங்க ஒரே ரீல்ஸ் புல்லா சந்தோஷ் ரீல்ஸ் ஸாவே வருதுங்க சிரிப்பா ஜோக்
அய்யோ அவுரு ஸ்நாப் அந்த ஸ்நாப் பாத்தீங்களா ஒரு ஸ்நாப் போட்ந்தால எதோ எர்த்துவமா தெர்ல எதோ ஒரு புழுவ அப்டி கைய வச்சுனு இது பண்ணிந்தா வெளாட்
ப்டியா நா தள்ளி விட்ருவேங்க
ஓ எனக்கு அது பாத்தோனே ய்யோ என்னடா பண்ற நீனு சொல்ட்டு புல் அரிசிச்சு ம் ஹும்
ம் என்கு அது இவுங்க ஆள்ளாளுக்கு ஏங்க கேட்டீங்களா அந்த சர்ட்ஃபிகேட்டு
இல்லங்க கேக்லங்க என்த்ல ரீச்சார்ஜு இல்லைங் நேத்து தா இப்போ அவுங்களோட எ பிரதர் ஃபோன்லந்து தா இப்ப கால் பண்ணி கேக்கணு
ம் ம் ஆனா வந்து சோ சொன்னாங்க அவுங்க வந்து பி டி எஃப் ஃபா அனுப்பிவுடுவாங்களா
ம்
அதுலந்து நம்ப பிரிண்ட் அவுட் எத்துக்ணு அப்டின்னு சொன்ன மாரி இந்துச்சு
ஆ ஆ அ உங் உங்ளுக்கு நா எங்க எங் பிரதர் எதனா ப்ளான் சொன்னாங்களா உங்ளுக்கு
இல்ல என்ன சொன்னாங்க
இல்லங்க நம்ம வந்து எதுமே பண்லல அந்த சாருக்கு
ஆ ஹா
அ யார்ல்லா அவுங்களுக்கு காசு போ இப்போ வந்து அவுங்க வந்து இன்னா பண்ணாங்கனா இதெல்லா வாங்றேனு சொன்னாங்ளா
ஆ அது சொன்னாங்க அது ஒரு நிம்ஷோ இருங்க அது சொன்னாங்க
ம்
சொன்னாங்கங்க சொன்னாங்கங்க ஆனா வந்து எதோ ஃபிரேம்மு அந்தமாரி எயிட் அண்ட்ரட் அது மாரி வருனாங்க
ஆ அதுதாங்க இல்ல இதுக்கு முன்னாடி அவுங்க வாங்குனாங்கல்ல நம்ம கிட்டந்து கரெட் பண்ணாங்கல்ல
ம் ம்
அவுங்க வந்து நம்ம கிட்ட எதுமே டிஸ்கஸ் பண்ணவேல்ல என்னது இது மாரி இதா வாங்க போறோ சோ இதுக்காகதா நாங்க கேக்குறோ சொல்ட்டு எத்னா எக்ஸ்பிளனேஷன் குட்த்தாங்ளா நீங்க போட்டா மட்டு போது சொல்ட்டு சொன்னாங்க நாங்க வந்து இன்னா பண்ணலானுரு ஒ ஆ எல்லா நெறைய பேரு கான்ட்ரிபியூட் பண்ட்டாங்க அதுக்கே நம்ளுக்கே தெரியுல யார் யார்லா கான்ட்ரிபுயூட்
ஆனா எனக்கு என்ன தெரியுமாங்க இப்போ
ம்
சேரி நம்மோ இது போட்டா ஓகே ஆனா வந்து அவுங்க ஒரு வார்த்த கூட நம்மள கூப்புலயே அது குடுக்கு‌ போது வெறு அவுங்க வந்து அவுங்க று அவுங்க சைடு மட்டு தா கூப்ட்டாங்க அவுங்க வந்து அந்த ஒல்லியா இருப்பாங்கள ஒருத்தவங்க
ஆ ஆமா
அவுங்க அவுங்க அப்புற அவங்க கூட ரெண்டு பேர் இருப்பாங்க தெரியுமா
ம் ம்
அவுங்க மூணு பேரு தா ஃபர்ஸ்ட் குடுத்தாங்க அதுக்கப்பறமா தா அவுங்களோட ஃப்ரெண்ட் அங்க ஒர்க் பண்றாங்களா அவங்கதா எல்லாரையு போ சொன்னாங்க அப்ப இதெல்லா என்னங்க அர்த்தோ
அதுதா எனக்கு அதுதா தோணுச்சு ஆனா நாலா அதுல்லா பண்லானா நம்ப இல்லாத வரைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு எல்லாரோட போட்டோஸு வந்து வீடியோஸ் கேக்குற மாரி வீடியோ எடிட் பண்ண போறோ அதுக்காகதா கேக்குறோம்னு சொல்ட்டு வாங்கிட்டு ஆ நல்ல நல்ல ஃபுட் டுஸ போட்டு அ நம்மள டென் இயர்ஸ்ல நம்ப எடுத்தோல இன்ஸ்டியுஷன் ஆ அத வந்து பெருசா போட்டு ஒரு கிஃப்ட் மாரி குத்துடலா எல்லாரு சாப சார்பாவு இருக்கு நம்மளு குடுத்த மாரியு இருக்கு விருக்கோ நம்ம வந்து மத்தவங்கள மாரிலா பண்ணத் தேவயில்ல
வந்து நம்ம போட்டா கூட நம்ம போடலாங்க ஆனா யாரெல்லா போடுறாங்களோ அவுங்க மட்டு போய் குடுக்கலாங்க மத்த ரொம்ப எல்லாரு வேணா
அதுதா எல்லாரு வேணா நம்ம மட்டுந்தா போய் நம்ம வந்து எதுக்கு க பப்ளிசிட்டி எல்லா பண்ணினு ஓ நம்ம யார் யாரெல்லா போடுறோமோ அவங்கள வரைக்கு கூப்ட்டுன்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலா
ம் அப்படி பாத்தா கூட யார் போடுவாங்க நீங்க நானு உங்க பிரதர் அப்பற ஷூவா அப்றோ
அப்புறோ அந்த அ பாய்ஸ்ல கூட யாருமே அது குடுக்க போல பாய்ஸ கூப்டுக்கலா
அப்டிங்களா குடுப்பாங்களான் கேட்டுக்கோங்க
ஆ பாத்துக்கலா அவுங்க
சேரிங்க சேரிங்க
ஆ நம்மள வரைக்கு போய் குடுத்துட்டு வந்துலா நம்மள வரைக்கு போய் குடுத்துட்டு வந்துடலா
ஆ ங்க எனக்கு இப்போ இதுவு தாங்க இப்ப வேல தாங்க எனக்கு வெறுப்பாவுது
ம் புரியுதுங்க ஆ
புரில என்ன சொன்னீங்க
வேல தானே இப்ப வெறுப்பா இருக்குன்னு சொன்னீங்க
ஆமாங்க
வெறுப்பா தா இருக்கு எங் எ ஃப்ரெண்டு நான் சொன்னல இந்த மாரி ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்ட்டு
யாருங்க
ஆ எங்க என் ஃப்ரெண்டு பிரியான்னு ஒருத்தருங்க
ஓகே
அவங்க வந்து ஆ டெலி காலிங் அப்டிதா நெனைக்கிறே வாய்ஸ்க்குதா போயிருந்தாங்க அப்பறோ நான் வாய்ஸ் பண்றன்னு சொல்லியிருந்தாங்க அந்த கம்பெனில எயிட் எயிட்டீன் தௌசண்ட் செலரி
ஓ
ஆ ஆனா வந்து சாட்டர்டே சண்டே இருக்கா அது இவங்களுக்கு தெரியாது என்னெல்லா கூப்ட்டுகினே இருந்தாங்க அப்பறோ இவங்க போயிட்டாங்க போயிட்டு இப்பதா அ ஒன் அன்னைக்குதா போனாங்க மந்த் ஆ போனாங்க தெரில அவங்களுக்கு ரொம்ப லாங் வேற திருவேற்காடுலந்து புருஷவாக்கம் அதனால வந்து ஆ அதுல பாத்துக்கினே இருந்தாங்க அதுக்கப்றோ வந்து இல்ல ரொம்ப லாங்கா இருக்கு சொல்லிட்டு ஏதோ ரீசன் சொல்லிட்டு நின்ந்துட்டாங்க இப்போ
ஓகே
அ இப்போ வேற ஒரு கம்பெனில அதே டெலிகாலிங்தா பட் என்னன்னா வந்து லோன்ஸ் வந்து வாங்குவாங்கல
ஆமா
ஏற்கனவே கட்றவங்க திரும்பா லோன் லோன் எடுப்பாங்கல்ல கரெக்டா கட்டி முடிச்டாங்கன்னா அது ஆ ஒருத்தருங்க வந்து அந்த அத டுவெல்த் அந்த பாஸ் ஆனவங்களா அந்த லோன் வாங் வாங்க வாங்கன்னு சொல்ட்டு டிஸ்டர்ப் பண்றவங்க இவுங்க வந்து என்ன பண்ணுவாங்கனா அவுங்களோட டாக்குமெண்ட்ஸ்லா வாங்கி நம்மளுக்கூட அந்த அ உங்களுக்கு ஆ நீங்க இல்லல்ல நாங்க ஒரு கம்பெனி போயிந்தோ அங்க இதே மாரிதா இது எத்துனு வரலான்னு பாத்தாங்க டையப்ல ஒரு சில கம்பெனிஸ்ச அவங்களோட டாக்குமெண்டஸ்லா வாங்கி வெரிஃபை பண்ணு அவுங்குளுக்கு இதுக்கு முன்னாடி கரெக்டா கட்டிருக்காங்களா இல்லியானு சொல் க
ம் ம்
அத அப்லோட் பண்ணி இவுங்ளுக்கு மேல ஒருத்தருவுங்க இருப்பாங்க ப்ராசஸ்க்கு அவுங்களுக்கு சென்ட் பண்ணு கஸ்டமர்ஸ் கிட்ட இவுங்குளு பேசணுதா டாக்குமெண்ட்ஸ்லா வாங்கறதுக்கு இதுக்கு முன்னாடி எதுக்கு வாங்குனீங்க பர்பஸ் என்ன அல்லா இவுங்க வெரிஃபை பண்ணு அது அது டெலிகாலிங் இல்லியா அங்க
ஓ
அவுங்களே அதே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்தா வருவாங்க என்ன ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இல்ல செகண்ட் ப்ராசஸிங்
ஆனா வந்து நம்ம அது உள்ள போயிட்டோனா நம்ளுக்கு அதுதாங்க வரு இப்ப நம்ப படிக்கிறதெல்லா மறந்துரு என்ன நீங்க அ ஒரு வாரத்துக்கே நம்பளுக்கு அவ்ளோ மறக்குதுன்னா அப்ப இவ்ளோ மறக்காதா
ஆமா அதுதா நா சொன்ன இல்ல நா பேங்க்ல போ போறேன்னு சொல்ட்டு அதுக்கு நீ பேங்கிங்ஸ் வேணா வேறன்னா பாரு இது டையப்பு, இது சேல்ஸ்சு
ஸ்கூலு
இது பேங்க் கடையாதுனு சொல்ட்டு சொன்ன அவுங்க கேக்க மாட் றாங்க சேரி உங்க இஷ்டோ போங்க ஏன்னா வந்து சாட்டர்டே சண்டே லீவா
ஓ ஆனா எவ்ளோ சொன்னாங்கவா
அ, ஃபிப்டீன் தானா ஃபிப்டீன்
ம் ம்
அதுவு இல்லாம ஒரு ஃபைல் குத்துடுவாங்களா அந்த ஃபைல்ல அந்த அந்த வீக்ல முடிச்சுடணுமா
ஓ
ஆ அந்த மாரி டார்கெட் இல்லையா அப்பறமா வந்து நான் வாய்ஸ்ல மாத்திறேன்னு சொல்லியிருக்காங்களா
ஓ
ஆனால ஓகே ஒனக்கு கம்ஃபர்டபுல்னா நீ போ நா எதுவு சொல்லல எனக்கு தெரில எனக் கு வந்து இப்புடி இத பண்ணிருக்கவுங்க தெரியு பட் வந்து இவுங்க மாத்துரேன்னு சொல்றாங்கல்ல எதுக்கு போய் பாரு கம்பர்டபிள் இந்தான்னு சொல்லிட்டு நா விட்டுட்டே
ம் சேரி சேரிங்க சேரிங்க நம்ம அப்பறமா பேசலா
ஆ ஓகேங்க
ம் பாய்
பாய்